ஹலோ என்ன பண்றிங்க
ம் நா என்ன பண்ற சும்மாதாங்க இருக்க
ஓகேங் ம் நானு சும்மாதா இருக்க இன்னைக்கு எத பத்தி பேசுவோம்
இன்னக்கி எத பத்தி வேணாலு பேசலா
நம்ம தளபதிய பத்தி பேசலாமா
தளபதி எந்த தளபதிய பத்தி பேசறிங்க
நம்ம தளபதி விஜய் முதல்வர்
ஓ சீஃப் மினிஸ்டர் பேசலாமே அவுங்கள பத்தி என்ன பேசலாம்
அவர பத்தி உங்களுக்கு என்னா தெரியு சொல்லுங்க கேப்போ
அவுங்கள பத்தி எனக்கு என்னா தெரியு கொஞ்சமா தெரியு அவர் அவரு நல்ல மனுசர் இப்பதா அரசியல் க்குள்ள வந்து நெறையா கொள்கைலாம் மக்களுக்கு வந்து சேத்துட்ருக்காங்க
ம் ம் ம்
ம் கடமை கட்டுப்பாடு இதெல்லா ஒழுங்கா நடத்திட்டு இருக்காங்க இப்ப எங்க எங்க ஊர்ல்லா சிங்கப்பெண்ணுனு ஒரு பட வந்து எறக்கிருக்காங்க புதுசா அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு ஏனா பெண்களுக்கு சேஃப்டி ம் நெறய பெண்களுக்கு சேஃப்டிலா இருக்கும்ல
ஆமா
ம் ஆனா விஜய் இது பண்ணது நல்லதுதா ஆனா போதை ஒழிப்பு இந்த இதெலா பண்ணிட்ருக்காங்க அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு
ஆமா போதைப் பொருள்னால நெறைய பேரு என்னோட ப பதின ப பசங்க பாதிப்பேர்லா ரொம்ப வீணாப்போய்ட்ருக்காங்க
ம் நீங்கல்லா அந்த பழக்கத்த எது வெச்சுக்காதிங்க மனோஜ்
இல்ல இல்ல இல்ல அப்டில்லா அதெல்லா உங்களுக்குதா அப்டி கெடையாதுல
நாங்களா இந்த பழக்காரட்ட இத வெச்சு கிட்டா எங்க அ அம்மா என்ன அடிச்சே வீட்ட விட்டு வெரட்டி உட்ருவாங்க
சேரிங்க சேரிங்க நல்லது அப்படி இருந்தா சந்தோஷந்தா
ம்
ம்
இப்ப விஜய் விஜய் வந்து ம் விஜய் படல்லா ஒன்னு
ஆ பாப்ப நெறையா பட விஜய் பட அதிகமா பாப்ப இப்ப வரைக்கு இன்னைக் கு கூட விஜய் படந்தா ஓடுது
விஜய் பட இப்ப இன்னைக்கு என்னா படம் பாத்திங்க
காவலன் காவலன் படோ ஒந்ச்சி இன்னைக்கி ஈவினிங்கிதா நா ரோ ஃபுல்லாலா பாக்கல
காவ்லன்
காவலன் விஜ் காவலன்ல வந்துட்டு நம்ம விஜய் வந்துட்டு ஆ அந்த மொபைல் மூலமாவே பேசிகிட்ருப்பாப்லே இல
காவல்ன என்னக் கதனு கேட்ட முனு
அதாங்க காவலன் படத்துல வந்துட்டு அந்த எப்புன்னா யார்னே தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி இவுங்க ஃபோன்லியே பேசிகிட்டு இந்த படோ ஃபுல்லாவே அதேக் கததா அப்பறோ கடைசில வந்துட்டு
டிம்மெண்டுக்கதையக் காவனில்னின்
ஆமா ஃபுல்லாமே அயேதா
நா பாத்த வரையுங் காவல் எல்ன வந்து எப்புடின்னா விஜய் வந்து ஊர்ல வந்து சும்மா ச சண்ட போடுட்டு சுத்திட்ருக்குவுப்ப அவுங்க அப்பா வந்
ஆமா அது வந்து ஃபர்ஸ்ட்ல ஆரம்மிக்கிறது ஆனாக் கடைசில முடியறது வந்துட்டு இப்டிதானே அதானது
ம் மிங்கே வந்து லவ் லவ் சென்டிமெண்டு மேரி எடுத்துட்டாங்களா
ஆமா இன் இந்தயே இந்தக் கதைய வந்துட்டு அப்டிக்கொ அப்டி கொண்டு போயி இப்டி முடிச்ட்டாங்க
ம் ஓ இட்ர கடசில இப்ப விஜய் வந்து சேந்துட்டாங்களா ரெண்டு பேரு
ஆமா கடைசில வந்து சேந்துட்டாங்க அந்த கடைசில வந்துட்டு அந்தப் பொண்ணோட ஃபிரெண்டு் எழுதி வெச்ச டைகிரியப் பாத் த்துப் படிச்சுட்டு
பொண்ணோட ஃப்ரெண்டு டைரி எழுதி வெசிந்தாங்களா
ஆமா
ம் ம் அப் சேரி சேரி வேற விஜய்ப் படோ என்னா படலா பாப்பிங்க சொல்லுங்க
வேற என்ன விஜய்ப் படம்மா ரொம்பப் புடிச்ச படோன்னு சொன்னா மெர்சல்தா
மெர்சல் ஆ மெர்சல்லே ஃபுல்லா தமிழ் அதப்பத்திதா நொரும்
மா ஆமா ஃபுல்லாமே தமிழ் ஒரு டாக்டர் அந்த மருத்துவமனை ஆ ஒரு மருத்துவமனை எப்படி இருக்கணு
ஊழல் பண்ணுவாங்க அது ஊழல் வந்து ஒழிக்கிறமே அத கான்செப்ட்ல இருக்கு அத லாஸ்ட்ல வந்துப் பழி வாங்கற மேரி அந்த சீன முடிச்சிருப்பாங்க
ஆமா எல்லாமே முடிச்சி ஆமாமா அதேதா பாரம்ப எப்புடி ஆரம்பிக்கிறதுனாம் ஒரு அஞ்சு ருவா டாக் டருங்கிறது வந்துட்டு
மெர்சல்ல மொத்தோம் எத்தன பேரு விஜய்க்கி
விஜய் வந்து மெர்சல்ல மூனு ஆக்டிங் மூனு கேரக்டர் ரெண்டு பையே ரெண்டு பேரு கேச்சி ரெண்டு பைய கேரக்ட்ரு ஒரு அப்பா
அவுங்க அப்பாக்கு அப்பா பேரு என்ன
அப்பா பேரு வந்து வெற்றி மாறன்
ம் பைய பேரு
பைய பேர் வந்து மாறன் வெற்றி
ம் இதுல யாரு மூத்தவங்க
யாருன்னா மாறன்தா மூத்தவங்க வெற் றி வந்து ரெண்டாவது பைய
ஓ அப்படிங்ளா
அந்த எனக்கு வந்து அதுல பிடிச்சது வந்துட்டு அந்த வடிவேலு வந்துட்டு விஜய் கிட்ட சொல்லுவார்ல அவரோட கதைய அப்பாவோட கத அந்த எடந்தா ரொம்போ பிடிச்சது ஆமா அது நல்லா இருக்கு அந்தல வர அந்த பைட் சீன்ஸு அந்த கத வர்ற அந்த பாட்டு ஆள போறா தமிழங்கிற பாட்
எனக்கு அந்த ஆளப்போறா தமிழ அந்த மெர்சல்ல எனக்கு பிடிச்சது அந்த ஆழப்போறா தமிழன்தா எனக்கு அத விட அத விட எனக்கு அந்த மேஜிக்லா பண்ணுவானா ஒரு தாத்தா
ஆ ஆமா
அந்த உலகத்திலே பத்து பேர் இருந்தாங்க பாதி பேர் செத்துட்டாங்க அல ஒருத்தவங் மட் டோருல் நா அது நான்தா
ம் இன்னொருத்தவங்க இருக்காங்க
அப்புன் சொல்லுவா அப்புறோ வந்து விஜய் அப்டி சொல்றப்ப கொஞ்சோ மாஸ்சா இருக்கு அந்த சீன் அப்டி அந் அதுல பீஜியம்லா போட்றப்ப குஸ்பம்ஸாருகு அப்டியே
ஆமா ஆமா அதா பேய்ட்டு த்யேட்டர்ல பேய் டு அந்த படோ பாக்க முட்யாது அப்பல்லா ரொம்ப சின்ன புள்ள வேறயா
சின்ன புள்ளிங்ளா இப்பதா ரிலீஸ் ஆனிச்சி
இல்லல்ல மெர்சல் படோ வந்துட்டு ரிலீசாயி ரொம்ப வர்ஷோ இருக்கு ஆ அப்போ வந்து நா கரெட்டா ஆமா நா அப்போ வந்துட்டு டென்த்தோ லவன்த்தோ அந்த ஸ்டேஜுல தா படிச்சிட்ருந்தேன் நெனக்கிறே
ம்
அந்த டைம்ல ரிலீஸ் ஆனிச்சின் நெனக்கிற
நாலா திரையரங்குல தா போய் பாத்தே அந்த எஃபெக்டு எல்லாமே நல்லாருந்துச்
ம் ம் ம் மா திரையரங்குல வேற என்ன படோ விஜய் படோ அந்த பிகில் அதுவு சூப்பர் படோ ஒரு ஃபுட்பால் அந்த ஃபுட்பால் அந்த எப்பின்னா விளயாட்ட மையமா வச்சி
ம்
எடுத்த படோ அது
ம் அது வந்து வெளாட்டுன்னு சொல்ல முடியாது அங்க உள்ள வந்து மக்கள் வந்து ஒரு இதுல புடிச்சி நிக்கணு அப்புன் சொல்லி அந்த விஜய் வந்து அவ இந்த கொழந்தைங்கள வெச்சு ட்ரெயின் பண்ணி கொண்ட்டு போவாங்க அ ப்பற இவருக் வந்துந் அப்பாவ கொன்னதுனால விஜய வந்து அதனால அங் மிஸ் பண்ட்டு கொஞ்சோ லைட்டா ரவ்டீஸுமாரி ஆரம்பிப்பாபுள அதுக்கப்பறந் திரும்பி அவுங்க அ வ் ஜயோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஒரு டீம் ஒன்னு அரேஞ்சு பண்ணி அதுக்கப்பறோ டியோ ஃபைனல் வர்யு கொண்ட்டு போய் விஜய் வந்து ஒன்னுப்பாரு
ஆமா
கடசில அந்த வில்லன் வந்து ஆ ஜெயில்ல புடிச்சு போட்ருவாங்க நெனைக்குறே
இல்லல்ல கடைசில அந்த வில்லன வந்துட்டு வில்லனோட பையனே கொண்டு வந்து இந்த ஃபுட் பால் டீம்ல வந்து சேத்துடுவாங் கடைசியா க்ளைமேக்
ஆம் அம்மம்மா அது இது இது வில்ல வந்து இவரு சாரி இவுங்க கெடையாது இன்னொரு வில்லேருப்பா இவுங்ளுக்
ஆ இன்னொரு வில்லே அந்த க்ரிக்கெட்டோட க்ரிக்கெட்ல இருக்குற வில்லே
க்ரிக்கெட்டால்ல ஃபுட்பால்
ஆமா சாரி சாரி சாரி ஃபுட்பால்
ம்
ம்
சேரி சே வேற என்னெல்லா பாப்பீங்க
வேறென்னாருக்கு விஜய் படன்னு சொன்னா இப்போ ஓ அந்த இப்ப உள்ள படத்தெலா உட பழய படலாருக்குல்ல பிரியமானவளே ண்ணு அந்த பிரியமானவளே அந்த அதுல வர அந்த பாட் பாட்டெல்லா வந்துட்டு நல்லாருக்கு
ம் ம் ஆ ஆனா அது நா அப்பலா படம் பாத்ததில்ல நா ஆ ரீசண்டா தா விஜய் படலா பாக்க ஆரம்பிச்ச ரெண்டாய்ர்த்தி பதினஞ்சுக்கப்புறோ
ஒ ஒ இல்லல நம்ம இது வந்து எப்பின்னா அந்த என்க்குனே உள்ள படலா அந்த பாட்டுக்காக ஒரு பாட்ட வெச்சே படலா ஓடனுச்சு ஒரு பாட்டுக்காக மட்டுமே ஒரு ஃபுல் படமே ஓடு
ஆமாமா
னா அந்த பாட்ல்லா அவ்ளோ நல்லாருக்கு க
விஜய் அரசியல் வந்ததுனால நீங்க என்னா நெனைக்கிறீங்க
ஆ அவரு வந்ததுனாலதா இப்ப நெறைய மாற்றங்கள் நடந்திருக்கு நெறைய மா ற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு ஆ இப்போ எப்பின்னா எல்லா எந்த ஒரு ப்ரெச்சன நடந்தாலு எந்த ஒரு
வெள்ளை அறிக்கை வுட்ருக்காங்க அது பாத்தீங்களா
ஆ பாத்தே பாத்தே அ நம்ம மேலதா லட்ச லட்சக்கணக்கல ஒரு ஆளு மேலயே கடன வாங்கி வெச்சிருக்காங்க
ம் அது அப்படி இல்ல
ம்
இத்தன இது அவுங்க வந்து க கணக்கு காட்ற மேரி வெச்சிருக்குறாங்‌ இத்தன ஆலு பேருக்கு வந்து கட வாங்குன இத்தன லச்சோம் அவுங்க வந்து கட வாங்கி வச்சிருக்காங்க இப்ப வந்து அது எப்படி கணக்கு காட்டுவான்னா அந்த ஒரு ஒரு ஆளுக்கூம் ம் ஆமா
இது இது வந்து எப்பன்னா இப்போ உள்ள நெலவரம் எது இந்த இந்த நெலவரோம் இதுக்கப்பறோம் நம்ம புதுசாதா ஒவ்வொன்னயும் ஸ்டார்ட் பண்ணி பண்றோம் அப்டிங்கற ப ஒரு வெள்ளை அறிக்கை மூலமா நம்மளுக்கு ஓபன்னா சொல்லி ஆட்ச ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க
ஆமா சரி விஜயோட கொள்கைய ஏதாதொன்னு சொல்லுங்கள்
விஜயோட கொள்கைன் சொன்னா அதா அந்த ம் ஆ வெலுநாட்சியாரோட பதிகள் வெலுநாட்சியார் பெரியார் அப்புறம் அம்பேத்கர் அ அப்புறம் வந்துட்டு அஞ்ஜளைஅம்மாள்
ம்
இவங்கல்லாம் தானே இவங்களோட அந்த ஒவ்வொரு கருத்தையும் தானே எடுத்து கொள்கையா வச்சிருக்கார் இப்ப பெரியாருன்னா
முக்கியமான ஒரு கொள்கை எதா சொல்லுங்களா
ஆ பெ செல்லறாங்க பெரியார பத்தியே சொல்றாங்க பெரியார் ஆ கடவுளை மர மனிதனை நினை அப்டிங்கிற ஒரு கண்டன்ட்னாலே பெரியாரு தா ஞாபோ வருவாரு
ம்
ம்
சேரிங்க செரிங்க மனோஜ் ம் நல்லா பேசுனீங்க
ஓகே
அடுத்த முறை பேசணுன்னா தவக்கணும்
ஓகே ஓகே ஓகே லியோ அடுத்த மொற கண்ப்பா கண்டிப்பா கண்டிப்பா மீண்டும் தொடர்பு கொள்வோம்
ம் சரிங்க மனோஜ்
ஓகே நன்றி லியோ நன்
ஓகே ஓகே மேம்